ஏய் எப்டி இருக்கா
ஹலோ விக்னேஷ் நா நல்லாருக்க நீ எப்டி இருக்க
நானு நல்லா இருக்கிறே இன்று என்ன சமையல் செய்கிறாய்
விக்னேஷ் உங்கள் வாய்ஸ் கம்மியா கேக்குது கொஞ்சோ சத்தமா பேச முடியுமா உங்க வாய்ஸ் கம்மியா கேக்கு சத்தோ
நா நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப் ப்டி இருக்கிறீர்கள் கேக்குது கேக்குது
நானு நல்லா இருக்க கி
இன்று இரவு என்ன சமையல்
இன்னக்கி வீட்ல சிக்கான் கொழம்பு செஞ்ச ஆ ரொம்ப சுவையாருந்ச்சு
அப்டி வோம்புனா ரொம்ப புடிக்கு
அருமை எனக்கு ரொம்ப புடிக்கு முக்கியமா சூடா சாப்பாடோட வச்சி சாப்ட்டா அருமையாருக்கு
உங்க வீட்ல ஹலோ சஞ்சய்
எங்க வீட்ல
காரமாக செய்வார்களா
ஆமா எங்க வீட்ல கொஞ்சோ காரமாவு மசாலா வாசனையிலு செய்வாங்க சிக்கன் கொழம்பு
ம் ம் சிக்கன் கொழம்பு செய்வது எளிமையா இருக்குமா
சம்மையாவே இருக்கு
பயன்பற்றுவீர்கள் பயன்படுத்துவீர்கள்
சிக்கன் கொழம்புக்கு வெங்காயோ தக்காளி இஞ்சி அ பூண்டு ஆ மெளகா அரைச்சு இது பண்ணிக்கலா மல்லிதூளு மஞ்சதூளு ஆ கரம் மசாலா அப்பறோ தேங்கா இதெல்லா சேப்போ
தேங்காய் சேற்றால் சுவையாக இன்னும் இருக்கும் ஆமாவாலா
ஆமா ஆமா கொழம்பு கெட்டியாவும் ரொம்ப சுவையாவு இருக்கு
ம் அதா ஆனால் எனக்கு பயோ
கொஞ்சோ அவங் நம்மளுடைய கொரல் கொஞ்ச கம்மியா கேக்குது விக்கி சத்தமா
கேக்குதே எனக்கு கேக்குது
கேக்குதா
கேக்குது
ம் எனக்கு இப்பதான் சத்தமா கேக்குது சிக்கன எப்டி செய்யனுனா மொதல்ல சிக்கன நல்லா கழுவி மசாலா போட்டு கொஞ்ச நேரோ ஊற வச்சுகணு
செரி
அப்டி செஞ்சோம்னா மசாலா சிக்கனுக்குள்ள நல்லா சேந்து சுவ அதிகமாகு இன்னு
அதன் என்ன பயன்
ஆ அதோட ப பயன் என்னன்னா சிக்கன் நல்லா ஒரு மாரி சூப்பரா அருமையா இருக்கும் அதுக்கு தான் அது சேக்கறது
அருமை பிறகு என்ன செய்வது செய்வார்கள்
பாத்ரத்துல எண்ண ஊத்தி பட்ட கிராம்பு அப்பறோ என்னன்ன இன்னும் பட்ட கிராம்பு அ சோம்பு இதெல்லா சேத்து வதக்கணு அப்பறோ வெங்காயோ ஆ தக்காளி சேத்து நல்லா கெளற்ணு
அந்த நேரத்தில் வாசனை மிகவும் அருமையாக இருக்கும்
ஆமா பின்ன சிக்கன சேத்து நல்லா வேக வுட்ணு
சிக்கன் கொழம்பு சிக்கன் கொழம்பு சாப்பிடுவாய்
சிக்கன் எனக்கு சிக்கன் கொழம்போடு என்ன சாப்ட புடிக்குனா சாப்பாடு இட்டிலி தோச பரோட்டா எல்லாத்தோடயு கலந்து சாப்புறதுக்கு ரொம்ப புடிக்கு தனித்தனியாவு சாப்பிட பிடிக்கு சேத்து சாப்பிடவு புடிக்கு
எனக்கு புரோட்டாவுடன் சிக்கன் குழம்பும் மிகவும் பிடிக்கும்
அது அருமையான அது ஒரு சேர்க்க போடுறா சூப்பரா இருக்கு
வெளியே வாங்கி வந்து பிடிக்காது அல்லது வீட்டிலேயே செய்து பிடிக்கும்
வீட்ல செஞ்சம்னா நல்லா இருக்கு சுத்தமாவு ஆரோக்கியமாவு இருக்கு
உண்மைதான் வீட்டிலே சுவையாக எப்பொழுதும் கிடைக்கும்
ஆம்மா அம்மா செய்ற சிக்கன் கொழம்புக்கு வேற எதுவு மம் சமமாகாது
ஒரு நாள் சிக்கன் கொழம்பு செய்ய செய்யலாம்னு இருக்கே
செய்யலாம் கண்டிப்பா நாம சேர்ந்தே செய்யலா நீ மசாலா ரெடி பண்ணு தயார் பண்ணு நா சிக்கன சமைக்கறே
சரி ஆனா சுவை நன்றாக வர வேண்டும்
நிச்சயமா வரு பொறுமையா செஞ்சம்ன்னா சமையல் எப்போது அருமையா இருக்கு
செரி சஞ்சய் உன்னுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது
எனக்கு சந்தோஷமாதா இருக்கு ஆனா சிக்கனோட சாப்பாடு அ அ சில்லி சிக்கன் இந்த மாரி கொழம்போட வெச்சு சாப்ட்றப்போ இன்னு டேஸ்ட் அருமையா இருக்கு நீ சாப்ட்டுருக்கியா அந்த மாரி
சாப்ட்டிருக்கே எனக்கு ரொம்ப புடிக்கு
பாறா நா அந்த கிரில்லு சிக்கனு இந்த மாரி அப்பா வாங்ட்டு வர சொல்லி தாபாவுலந்து வாங்ட்டு வரசொல்லி அந்த மாரி வெச்சு சாப்டுறப்ப நல்லா மேல அப்டினு நல்லா சிகப்பு கலர்ல நல்லா காரசாரமா வாங்கிட்டு வந்து வந்து அதுல்ல தொடப்பகுதி எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது சுவை அருமையா இருக்கு நீ சாப்ட்டுருக்கியா அந்த மாரி
நானு அந்த மாரி நெறைய சாப்ட்டுருக்கே அதுல கலர் கலரா மசாலா போடுவோ ங்க அது இதா இருக்கு சாப்பறதுக்கு நல்லா
ம் ஆ உனக்கு என்ன கலர்ல அந்த சிக்கன் கிரில் இருந்தா புடிக்கு
புதினா புதினா சில்லி போட்டு செஞ்சா எனக்கு ரொம்ப புடிக்கு
புதினாஞ்சில்லி போட்டா அருமை எனக்கு அந்த மாரிருந்தா ரொம்ப புடிக்கு ஆனா அதெல்லாத்தையு விட அ கொஞ்சொ வர மொளகாய தட்டி போட்டு மசாலாவ கொஞ்சொ அது ரகசிய மசாலா அவ்ங்க போடுவாங்க அத கொஞ்சொ அந்த ரகசியமாடா மசாலாவ கொஞ்சொ போட்டு நல்லா ஊற வச்சு அந்த தீயில சுடனு சுட்டு வாட்டி எடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப புடிக்கும் மிகவு
எனக்கும் ரொம்ப புடிக்கு பிரியாணி கொழம்பு வீட்லேயு நல்லாருக்கு கடையில இன்னு கொஞ்சோ நல்லாயிருக்கு கொஞ்சொ சேராது
ஆமா கடையிலனா கொஞ்ச அது இதுன்னு என்ன களப்பாங்க ஏது கலப்பாங்க நமக்கு எதுவு தெரியாது இதே வீடுனா நம்ம பாப்போ பக்கத்துல என்ன செய்யறாங்க அந்த செய்யறப்போ வர வாசன அந்த சாப்பாடு சீக்கிரொ எப்படா ரெடியாகுன்ற எதிர்பார்ப்பு அதெல்லா நம்ம இன்னு இது பண்ணு நம்ம வீட்ல ஆரோக்கியமா சுத்தமா செஞ்சு சாப்டுவோ அதும்ல்லாம வீட்ல எல்லா ஒன்னா ஒக்காந்து சாப்புட்றப்ப அருமையா இருக்கு நீ வீட்ல ஒக்காந்து ஒன்னா சாப்ட்டு இருக்கயா சிக்கன் கொழம்பு செஞ்சு எல்லா
ச நிச்சய சாப்ட்டுரு
அருமை அந்த நீச்ச இப்ப சொன்ன பாத்தியா ஆ
என்ன சண்டே வந்தாலே சிக்கன் எடுக்கலாமா மட்டன் எடுக்கலாமா என் என்ன ஒரு அந்த சண்டே ஒரு நாள் நல்லா இருக்கு
வேண்டா அருமை அருமை மட்டன்லா வேண்டா சிக்கன் இருக்கு பாத்தியா சிக்கன எடுத்தோம்னா சிக்கன் கறி வந்துட்டு கிலோ வந்துட்டு எரநூரூவா எரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம எடுத்தோம்னா ஒரு மூணு கிலோ எடுத்தோமா நல்லா செஞ்சுட்டு ஒரு கிலோ வறுவல் ஒரு கிலோ சில்லி ஒரு கிலோ வந்துட்டு இன்னு வேற மாரி கிரேவி அந்த மாரி எதுனா செஞ்சு எல்லாரு ஒக்காந்து சாப்ட்றப்ப அடடா அடடா அடட்டட்டாடா அருமையா இருக்கு அப்டி வீட்ல பேசிக்கிட்டு எனக்கு அந்த பீஸ் வேணு எனக்கு இந்த பீஸ் வீணு ஒனக்கு அது கிடையாது எனக்கு இது கிடையாது ச்ச ச்ச ச்ச ச அருமையா இருக்கு
நீ பேசுறதுல்லா நல்லாதா இருக்கு ஆனா நம்ம ரெண்டு பேரு சேந்து செய்யும் போது கொழம்பு எப்டி வருனு தெரில
கொழம்பு அது செஞ்சாதான நம்ம பஸ்ட் பாத்துக்கலா டைம் வரு என்னைக்காச்சு ஒரு நாள் அப்ப ரெண்டு பேரு செஞ்சு சாப்புட்டு ரெண்டு பேருக்கு எது ஆகாம இருந்தா சந்தோஷோ
கொழம்பு செய்வோ பிரியாணியும் செய்வோ
ஆ முதல்ல கொழம்பு அதுக்கப்புரோ பிரியாணி பிரியாணி நம்ம அப்புறமா இன்னொரு நாள் நம்ம பேசலா பிரியாணி செய்யறது எப்டின்னுட்டு ஆனா கொழம்பு தா மெயின்னு பிரியாணி நம்ம எங்க கொழம்பு சுத்தமா செய்ய றாங்கள அத வெளிய எப்டி சுத்தமா செய்றாங்களா ஆரோக்கியமா செய்றாங் தெரியாது அத நம்ம வீட்ல செஞ்சுட்டோம்னா பிரியாணி கூட ஆரோக்கியமா தா செய்வாங்க ஆனா கொழம்பு எப்டி செய்வாங்கனு நமக்கு தெரியாதுல
ஆமா ஆமா செரி எனக்கு கொஞ்ச வேல இருக்கு நா அப்பறமா பேசறே
சரி விக்கி பாரு பாத்து இரு கவனமா இரு
ம் ம்
சரி விக்கி பை